ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது என் தம்பி இருக்கான்ல எ தம்பிக்கு வந்து ஒ ஒரு ஃப்ரெண்டு் அந்த ஏரியாக்குள்ள ப்ரெண்ட்ஸ் கெடச்சிருக்காங்க அந்த ஃப்ரெண்டுல வந்து ஒரு அண்ணா இருக்காரு அந்த அண்ணா வந்தந்த பூராலா புடி க்கிறது இந்த மார்லா பண்ணுவாரு அவரோட வண்டி வண்டி கெடச்சிருச்சு போல எடுத்து அத வச்சு சுத்திக்கிட்டே இருக்கா வண்டிய நைட்டு கொண்னந்து நம்ம வீட்லதா வைக்கிற தானானா காலையில் வண்டி எடுத்து
ஸ்கூலுக் போறானா வண்டி எடுத்துட்டு
அ இப்பில்லா பண்ணிட்ருக்
எங்காச்சு புடுச்சிர போறாங்க எங்காச்சு புடிச்சிர போறாங்க லைசென்ஸு இல்ல அவங்கிட்ட பத்தாவது தா படி
டுதானே போலீஸல்லா நிக்க மாட்டாங்க
இல்ல இப்ப பை இப்ப ப இல்ல இப்ப எங்காச்சு விழுந்துட்டா அந்த மாரி எதாச்சு ஆயிர்ச்சுனா
அதாம் தண்ணி தொளிச்சு விட்டாச்சுத என்ன அந்த அண்ணா இருக்காருல எங்க அப்பா ஒரு நாள் கேட்டா திமிரா பேசிட்டு போறா நீங்க தா வண்டி தரமாட் டிரிங்க அப்பிடி
ம் உங்க அப்பாக்கு இதுல்லா தெரியாதா அவ பண்றதுலா தெரியாது
அந்தண்ணாப் பருந்தே அப்புடிதா சின்ன சின்ன பசங்கள தா ஃப்ரண்டா வச்சுப்பாரு தெரியில இவனுங்க எதா சொன்ன வேலைல்லா செஞ்சு குடுப்பானுங்கல்ல
ஓ
இப்ப நா நா‌ நைன்தெல்லா படிக்கும்மோது அப்ப ஏ வயசு பசங்கல்லா இருப்பாங்கல்ல நா ஏ எங்க வீட் டுகிட்ட நல்லா பேசுவனா அப்ப இதாதான படுச்ச அ வேற ஒரு ஸ்கூல்ல படு ச்சுட்ருக்கும்மோது அங்க நெறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க புள்ளைங்க ஃப்ரண்ட்ஸுருக்காங்க பசங்க ஃப்ரண்ட்ஸ்ல இருக்கவுங்க நம்ம வீட்டு கிட்ட இரு இருக்கோங்களா அந்தண்ணா கிட்டதான் இருந்தாங்க இப்ப எல்லா நம்ம ஏ ஏஜ் தான பெருசானதுக்கு அப்றோ நா அவங்கள போறதுல்ல இப்ப நம்ம தம்பிகளல்லா பத்தாவது படிக்கிறது பதினொன்னாவது படிக்கிறது அங்க இருக்குது இப்ப இதுக்கோளு ஒரு காலேஜ் அந்த மாரி எல்லாம கொஞ்ச அதுதான் வந்து வந்து வீட்டுக்கு வந்து வந்து வண்டி எடுத்துட்டு வந்து அதுதா ஃபண்ட மாத்துறது ட்ரௌசர் போடுறது போறது பேக் எடுத்
ம் இப்போ இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல போய் தூங்குவாங்களா அப்டி எல்லா போய் தூங்குறது இல்லைய எ
ச சனி ஞாயற் போறான் நேத்து கூட்டுறே வீட்டுக்குள்ள ஒண்ணு கிடக்குது
என்னது என்னது
நேத்து கூட்டி ட்டு இருக்கன் வீட்டுக்குள்ள ஒண்ணு கடக்குது ஏன் கேக்கிற அப்போ கரெக்டா என் வீட்டு பக்கத்துல என் தங்கச்சி இருக்காலா வந்திருந்தா காமிச்சன் பாரு எப்டி எல்லா இப்ப
ஆ பேசு
அதான் வீட்டுக்குள்ள ஒண்ணு கடந்துச்சா அப்ப என் தங்கச்சி கிட்ட சொன்னேன் பாரு என்னெல்லாம் கடக்குன்னு அப்டின்ட்டு ம் அவளும் இது பண்ணி போயிட்டா அவளும் இதுதான் நம்ம கருப்பு ஃப்ரெண்டு் படிச்ச காலேஜ் தா கருப்பு ஃபிரிண்ட் ஒட தங்கச்சி அவுள விட் பக்கத்துல இன்னொரு பொண்ணுங்க எல்லாரும் ஒரு ஒரே இதுதான்
சொன்னீங்க அங்கதான் போட்டுருக்க
நெறைய பேரு அந்த கருப்பு புள்ள படிச்ச காலேஜ் தா படிக்கிறாங்க ஏன் தெர்ல
அங்க போனா நல்ல ஆட்டம் அதனால
எல்லா முடிஞ்சிச்சி இனி என்ன பண்ண போறோமோ தெரில
ஆமா சுண்டக்காம்புதூர் பொண்ணுக் கூப்ட்ட சுண்டக்காம்புதூர்
ம் அந்த பொண்ணு கூப்ட்டா இன்னுமே நம்மளுக்கு மன உளைச்சல்தா ஆகு தேவலாத ஏதோ ஒன்னு பேசி பேசி
இல்ல இல்ல ஏதோ வேலைக்குல்லா கூப்புட்டு கேட்டுட்டு இருக்கா போல அவ வீட்டு பக்கோ ஒரு ஃப்ரெண்டு இருக்கால
ஆ
அவகிட்ட கேள்
அவங்க அப்பா இனி காலைல திட்னாங்களாமா அவங்க என்னமோ ச கத்தர சவுண்டே வந்துட் ட்டே இருந்துச்சாமா வீட்ல என்ன அப்பா காலைலயே இப்டி கத் துராரு அப்டி இப்போய் பாத்தா அவங்க அம்மா அமைதியா இல்லாம இந்த கோயிலுக்கு போனதா நல்லது நடக்கு அப்டின்னு சொல்லிருச்சாமா போனப் பாத்து அவங்க அப்பா அப்டி திட்றாராமா உங்கம்மாவு
உங்க அம்மாக்கு எதுக்கு இந்த தேவ இல்லாத வேல
எப்ப பாரு இது ரெண்டு
பரவால அவங்க அப்பாட்டையு போய் சொல்லி வெய்ங்க
அதுதா அதுக்கப்பறோ எந்த ச்சு வந்து உக்காந்தனே அந்த புள்ளைய அவங்க அப்பா திட்ட ஆரம்பச்சுட்டாராம ஒரு வேலைக் போமாட்டிற பத்து மணி வரைக்கு தூங்குற
ம் அவங்க அப்பா எங்கனே தெரிரதுல்ல ஒரு நாள் நல்லா பேசுறாரு இன்னொரு நாள் இப்டி பண்றாரு
அதுதா இது அது என்ன நானு வந்து திங்க்கெழம அன்னிக்கு என்ன பண்லான்ட்ருக்க அந்த எங்க காலேஜ்லிருந்து நெறைய புள்ளைங்க ஒரு பக்கோ வேலைக் போறாங்க காலைல ஒம்போது மணி இன்னில இருந்து ஆறு மணி வரைக்குதா வேல பதிமூணாயிரோந்தா சம்பளோ அங்கே போய் ஆமா நின்ட்ருக்க
எங்க எந்த வேல என்ன வேல
துல நீயி அப்பறோ கருப்பு ஃப்ரெண்டு சுண்டகாமத்தூர் ஃப்ரெண்டு ஒரு நாள் போய் கேட் விட்டீங்கள ஒரு நாள் வண்டியில கூட நா கூட ஃபோன் பண் காந்திபுரம் நீங்க கேக்கல. நீங்க கேட்டது வேற எடோ சாய்பாபா காலனிக்கி ட்டயோ எங்கியோ அது கூட நாங் கூட காலேஜ்லயே வந்து இதா இருந்தே.
பேங்க்குக்கா?
ஆ அங்கதா. அந்த இது மாரி அதுக்கே ஆ பதினாறாயர்ருவா தா அதுக் மூணு மூணாயர்ரூவா வந்து இ எஸ் ஐ அதெல்லா இது பண்ணிருவாங்களாமா. அப்ப பதிமூணாயர்ரூவா கெடைக்குமாமா ஆறு மணி வரைக்குதானே பரவால்லதான பதிமூ ன்றுவாய்க்கி சனி ஞாயர் லீவோட
ஆமா கவர்மெண்ட் லீவு அப்பயு லீவ் விட்ருவாங்க
என்ன சொல்றனா அப்டியே போயிட்டு பேசாம இ து பண்லான்ட்ருக்கே கோச்சிங் கிளாஸ்க்கு காஸ் குடுத்துட்டு அந்த இதுக்கு போய் படிக்கலான் ருக்கே ஏன்னா ஆறு மணிக்கு முடிஞ்சிருச்சுனா காந்திபுர ந்தான அப்டியே கிட்டக்க ஆறு டு எட்டு முடிச்சுட்டு நைட் எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தாலு அந்த சம்பளத்துக்கு சம்பளமு ஆச்சு படிப்புக்கு படிப்பு ஆச்சல்ல.
சரி போய் பாரு உம் போய் பாரு உன் கூட படிச்சவங்க எல்லாருமே அங்கல்லா போயிட்ருக்காங்களா?
மூணு நாலு பேர் அங்கதா போறாங்க. அதுமில்லாம நம்ம தங்கச்சி ஒண்ணு சொன்னால்ல ஏழு மணி நேரோ ஃபோன்ல பண்ணனு ஏதோ ஆ அதுதா சுண்ட க்காமுத்தூர் பொண்ணு ஃபர்ஸ்ட்டு பண்ணட்டு. அது பண்ணுதாமா அது பண்ணி உண்மையா அதல்லா இதாச்சு கஷ்டமா இல்லைன்னா நம்மனாலயு முடிஞ்சா நம்மளு பண்ண வேண்டியதா.
ம் சரி பண்லா.
ஏ வீட்ல இருந்து இது பண்றதுக்கு இப்பவு அப்டிதான?
ம் அவுளுக்கு அந்த சுண்டக்காமுத்தூர் பொண்ணுக்கு அதனால போன் போகலன்னா ஆ இது குடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல உனக்கு அவளுக்கு எப்டி கடன் குடுத்தாங்க
ஆ
அவளுக் வந்துட்டு குறிப்பிட்ட நாளுக்குள்ள பண்ணனுமா அதுக்கு மேல் தாண்டி போச்சுனா பண்ண முடியாதாமா
ஓ
இப்ப ஒனக்கு அப்பிடிதா ஆகு மொதலே பண்ணி பேசிர்க்லாமுல்ல
என்னது எனக்கு நாளைலெந்து எனக்கிதாகாதா
தெரில ஆனா அவளுக்கு அப்டிதா சொன்னா இந் மாரி எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிர்ச்சு இன்னும்
அப்படியல்லா இல்ல நம்மளுக் முப்பதண்ணா இருக்குன்னா முப்பது முடியிற வரை கிற மேம்
ஆனா அவளுக் போ யாருமே பண்ண சொல்டாங்க
அவ எவ்ளோ பே இது பண்ணிருக்கா இருவத்தேழா அப்ப நா இன்னைக்கே எல்லாமே முடுச்சிருவே எனக்கு இருவது வந்துருச்சு எல்ல இனி பத்து தான
சேர் சேரி நானு இப்போ வந்துரு இப்ப பேசி முடிச்டனா முடுஞ்சுது இருவதே அதுக்கப்பறொ பத்து
ப்றோ என்னா த கருப்பு ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்ச பேசணு மயில்கல் கிட்ட கொஞ்ச பேசணு இல்ல கருப்பு ஃப்ரெண்டு கிட்ட ஆல்ரெ ரெண்டு பேசிருக்கே மயில்கல் கிட்ட ரெண்டு பேசிட்டே நா நால்நாள் அப்ப தங்கச்சி கூடதா ரெண்டு பேசுனொ தங்கச்சி பேசிக்குடுக்குமான் தெர்ல
கேக்றா நானு அவன்ட்ட இன்னு பேசல அவட்ட பேசனு அப்றோ
தங்கச்சி கூட ஒண்ணு கூட ஆரம்மிக்கல தங்கச்சி கூட ஆரம்மிக்கிறக்கே ஒரு இ ஆ ஆ தங்கச்சி தேவலாதா பேசு
நீ மயில்கல் ஃப்ரெண்டு கூட பேசு சாய்ந்தரொ
ம் மயில்கல் ஃப்ரெண்டு கிட்ட எதுவு நா ஒளராம இருந்தா சரிதா எதா சொல்ற இதுல ஒளறிட்டன் வச்சுக்கோ
அவ்ளொதா
ஆ மயில்கல் அங்யே போயிரு வீட்டுக்கே போயிரு ஏங் கேக்குற
மதியான என்ன சாப்புட்றக்கு உங்க வீட்ல
எங்க வீட்லயா எங்க அத்த கொண்னந்த சாப்பாடே இப்ப எங்க அப்பா வண்டி எடுத்துட்டு எங்கயோ போயிருக் கறாரு அத்த வந்து காயலாம் போட்டு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தாங்க குலோப்ஜாமுனு அதுவு இப்ப வண்டி எடுத்துட்டு எங்கயோ போயிர் கடைல வாங்கிட்ட ந்து குடும்பமா சாப்புடுவாங்
பியு உங்கப்பாவு
தெ எங்க வீட்ல வந்து எனக் கொடும தான னா இதாதா இருக்கு ஜாலியா இருக்க மாரி நா காட்டிப்பே
சேர் சே
ம் என்னமோ சொல்னுன் வந்தே மறந்துட்டே அதுதா சேரி நா இப்ப வந்து ஏ காலேஜ் ஒரு பொண்ணோட பத் தி சொல்றே அதுதா அன்வந்து அந்த காலேஜுல ஒரு பைய கூட பேசிட்ருந்தால்ல அந்த பொண்ணு கூட கோவை புத்தூர்ல இருக்கால்ல பல்லுக் கூட க்ளிப்பு போட்ருக்கால்ல ஆ அந்த பொண்ணு இப் இப்ப இது பண்றால அந்த பைய வந்துட்டு எங்க அக்கா கல்யாணத்துக்கு வந்துருந்தா நா நீங்களா போனதுக்கப் அப்பரோ இப்டி நடந்து வந்துட்ருக்க ஏ அப்டின்னு சொல்லி எ பேர் கூப்புற மாரி ஒரு ஸ் சவுண்டு திரும்பி பாத்தா இந்த பையா ஒய் உங்க அதுக்குள்ள அக்காக்கு வந்து தண்ணி வேணும்மா மேல இருந்துட்டு தண்ணி வேணு தண்ணி வேணுனா அக்கா ஒரே நிம்ஷோ தண்ணி வேணுமாம் மா கார்க்கு அ இந்த இதெலாம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஓடிட்டேன் போய் எடுத்துட்டு வந்து குடுத் த ஆ தண்ணி குடுத்துட்டு இப்டி வந் எடுக்க போறப்பதா ஏன் சொல்லி எம் பேர் கூப்ட்டு இது பண்ணாங்க அப்பறோ பா பாத்த அதுக்கப்பறோ அந்த கதய் நா உங்களுக்கு சொல்ற பாருங்க அந்த கதை கேட்டா உங்களுக்கே கோவ் வரு
எதுமே அன்னைக்கு சொன்னதில்லயே இந்த மாதிரி வந்து அவங்க கூப்பல அவங்க வந்து கூப்பலனு
அது இல்ல கூப்பள் எல்லாம் இல்ல அந்த கத வந்து கொஞ்ச பெரிய குதா அது உங்களுக்கு நாஸ் சொல்ற அப்ப அவுங்க கூப்ட்டாங்க அப்ப கூப்ட்டோனே ஒரே நிம்ஷோ இரு வந்தர் ட்றயா அப்புடி சொல்லிட்டு போயிட்டு தண்ணியெல்லா எடுத்துட்டு வந்து அக்கா குடுத்தொன்னே கரெக்டா எங்க கிளாஸ்ல இருந்து வந்துருந்தாங்கல்ல ஏ ப்ப கிளாஸ் பசங்க அவுங்க கூட போயிட்ட அப்படியே வெளிய இருந்து அக்காக்கு தண்ணி குடுத்துட்டு அப்படியே போயிட்ட அதுக்கப்பறோ நா அந்த பையன பாக்கவேல்ல
செரி
அந்த பையனல்லா எது கூப்ட்டாங்கன்னு எனக்கு தெரில ஒரு வேல
எப்படி கூப்ட்டுருப்பாங்க அந்த பையன உன்ட சொல்லுலியா கூப்புட்டுட்டு
ஆ எனக்கு அந்த பையன கூப்ட்டதுல சொல்லவேல்லனா நானே நீ எதுக் கேட்டுக்கல இந்த அக்கா கிட்ட கொஞ்சோ நறைய கேட்க வேண்டிதெல்லா இருக்குது நறைய தேவயில்லாத ஆட் கெல்லா வந்துருந்தாங்க
ம்
அவங்கள எல்லா எதுக்கூப்டாங்க இல்ல எப்டி தெரியு அந்த கிளாஸ்க்கெல்லா அந்த அக்கா போகவே மாட்டாங்க எப் எப்படி அந்த கிளாஸ் பசங்களைலா கூப்ட்டாங்கனு எனக்கு தெர்ல
அ
நானு சேரின் விட்டுட்ட
ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூடல்ல வந்திருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடதா வந்திருந்தானா அவ? ம்
ம் நெறைய பேர் வந்திருந்தாங்க எனக் தெரிஞ்சவங்க ஆனா நா பேசிக்கல யார்ட்டயு. அதுல ஒரு பொண்ணு ஆ நம்ம ஸ்கூல் படிச்சிச்சு. அந்த பொண்ணுக்கு ஒ நாங்க ஒரு நாள் வந்து எங்கள கூப்புட்டு போயிருந்தாங்க காலேஜ்லிருந்து வெளிய. அப்ப இந்த அக்கா இந்த அக் கா வந்து ஒரு ஒரு ஒரு இதுல இருந்து ஒரு ஒரு இது மாரி இருக் அப்ப இந்த அக்காவு எங்க கூட வந்துரு ந்தாங்களா க்கு அந்த பொண்ணுக்கு என்னோட ஃப்ரெண்டு க்கு செரியான சண்ட
ம்
அந்த பொண்ணுக்கு எனக்கு சுத்தமா ஆகாது இந்த அக்கா அந்த பொண்ண கூப்ட்ருக்குனா அந்த பொண்ணு வந்து அங்க அப்டி ஒரு சீனு. ஆ அந்த பொண்ணு வந் து அந்த அக்காவோட இது தா
ம்
அந்த பொண்ணு ஆங்கிலந்தா படிக்கி து அதனால அந்த அக்காவோடதுதா அதனால கூப்ட்டுருக்குமாட்றக்குது பொதுவா அது வந்திருந்து ச்சு ஐயோ ரொம்ப ஒரு மாரி எனக்கு அந்த பொண்ண பாத்
தெரியாதா அக்காக்கு தெரியாதா உனக்கு அவுளுக்கு சண்ட அப்டின்னு தெரியாதா?
கா அழுதுருச்சு அந்த சண்டையப்போ சொல்ற அந்த கதை பெரிய கத அது சொல்ற உன
ம் செரி செரி.
உங்க எங்க அப்பா கூப்பட்றாரு ஒரே நிமிஷோ.
ஆ செரி.